உம் சொல்லுங்க தோழி
வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆநல்லா இருக்க தோழி நீங்க எப்படி
ஆ நல்லா இருக்கோ தோழி வீட்டுல இருக்கவங்க எல்லாரு நல்லா இருப்பாங்கன்னு நினக்கிற
அ எல்லாரும் நல்லா இருக்காங்க
ம் தோழி ஆ சாப்ட்டீங்களா காலை உணவு முடிந்ததா
ஆ முடிஞ்ச்சு உங்களுக்கு
ஆ காலை உணவு முடுஞ்சிச்சு ஓகே ஏதாவது தலைப்பு வச்சிருக்கீங்களா ஆ சமைச்சாச்சு தோழி
உம் செரி தலைப்பு சொல்லுங்க தோழி
நீங்க ஏதாச்சு வச்சிருக்கீங்களா தலைப்பு
இல்ல இல்ல தோழி
ம் சேரி ஓகே இப்ப இருக்க கூடிய சமுதாயம் இந்த சமுதாயத்த பத்தி நம்ம ஏதாச்சு பேசலாமா இந்த சமுதாயத்தோடைய ஒரு பார்வை மக் களுடைய பார்வை அந்த மாதிரி ம் இந்த சமுதாயத்துல க்க கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புதுசா இருக்குன்னு சொல்லலா இது வந்து இந்த மாதிரிதா நடக்கு அப்டின்ற ஒரு கணிப்பு இருக்கு இல்லைங்களா இந்த சமுதாயத்துல ஒரு விளம்பரோன்றது இதா வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருக்கு விளம்பரம் படுத்தனா வந்து எல்லாமே எல்லாருக்கு தெரிஞ்சிரு அப்டின்னு சொல்லீட்டு
ம் ம் ம் ஆமா
விளம்பரத்து மூலியமா வந்து எல்லாருமே வந்து இந்த விளம்பரம் இந்த விளம்பரம் பண்ணாதா வந் வந்து நம்ப வந்து எல்லாருக்குமே தெரியிவோ நம்பளுடைய இதுவு வந்து எல்லா திறமையு நம்பளுக்கு தெரியு அப்டின்னு சொல்லீட்டு இருக்காங்க இவங்களோடைய நோக்கமே தப்பா இருக்கு இந்த சமுதா யத்தோட நோக்கமே தப் பா இருக்கு ஒரு ஆண் பெண் பேசனா வந்து அது வந்து ஒரு வேற மாரியான ஒரு பார்வை போது நண்பர்களாகவே வந்து இன்ன இன் ஆ ஆ நண்பர் நல்லாவே வந்து அவ ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலுமே வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பார்வை தனியாவே போது வேற மாரி போது
ம் ம் ம்
ஒரு ஒரு மாணவன் ஏதோ ஒரு இது ஒரு காரணத்துக்காக பள்ளியில இருந்து ஒரு உடல்நிலை சரியில்லன்னு சொல்லிட்டு வெளிய வந்தா கூட அவன என்ன சொல்றாங்க யாரோ சிலர் ஏதோ ஒரு தப்பு பண்றதுக்காக வந்து அந்த மாணவன வந்து ஒரு பழி காக் றாங்க இந்த சமுதாயத் துல மாத்த வேண்டியதுன்னு சொல்லீட்டு நெறைய இருக்கு இல்லைங்களா
ம் கண்டிப்பா
ம் அந் அந்த மாத்னுன்னோ ஏதாச்சு இருக்குல்ல உங்களுக்கு உங்களுக் குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குல இந்த சமுதாயத்த வந்து நா இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேக்கணு அப்டின்னு சொல்லி
ம் ம் ம் ம் அதா நீங்க சொன்னீங்களா ஆண் பெண் பேச னாலே எல்லாரு தப்பா நெனைக்கிறாங்கன்னு அது வந்து கண்டிப்பா நெனைக்கிறாங்க அந்த இத வந்து மாத்தணு இப்ப ஏ ஆம்பளைங்க பொம்பளைங்களு சேந்தாலே வேற மாரிதா நெனைக்கணுமா ஏ ஃப்ரெண்டா கூட இருக்கலா எவ்வளவோ பண்ணலா அண்ணன் தம்பியா இருக்கலா இப்ப அண்ணன் தம்பிங்களே ரெண்டு பேரு சேந்து வண்டில போனாலுமே அது யாரோ நெனைக்கிற மாரி காலகட்டத்துல ஆயிட்டோ
ஆமா கண்டிப்பா நம்மளுடைய பார்வையே வந்து மொத்தமா மாத்திடுறாங்க இந்த
மாத்தீர்றாங்க ம் அதனால இப்ப நம்ம அண்ண தம்பி கிட்ட பேசுறது கூட பாத்து பேச இன்றைய நெலமேல நம்ம இருக்குறோ ம் ம் அதனால பசங்களையு பொம்பள பிள்ளைங்களையு நம்ம பாத்து வளக்க வேண்டிய காலகட்டத்துல இப்ப நம்ம ஆயிட்டோ
ஆமா பொம்பள பசங்களன்றது வந்து ரொம்ப நம்ப ரொம்ப கட்டுப்பாடோட வளக்கணு வளக்கணு அப்டின்ற மாரியே நம்ம சமுதாயம் நம்பள திணிக்கிது அப்ப வந்து அம் அப் அப்ப வந்து ஒரு அந்த தெரு ஒரே தெருவுல இருக்கக்கூடியங்க வந்து நெற ய பேரு இப்ப வேற வேற வித்தியாசத்துல இருக்கக்கூடிய பசங்களா கட்டு பொண்ணுங்களாகட்டு எல்லா ஒன்னா வெளயாடுனா கூட எந்த ஒரு இதுவுமே இல்ல அண்ண தம்பியா வெளார்றாங்க அக்கா தங்கச்சியா வெளார்றாங்க அண்ணன் தங்கச்சியா வெளார்றாங்க இப்டின்னு சொல்லீட்டு அந்த அந்த பார்வை யே வேற மாரி இருந்துச்சி அப் ப உள்ள சமுதாயத்துக்கான பார்வை ஆனா இப்ப வந்து சின்ன பசங்க வெளாடுனா கூட நீ ஏ அவங்க பேசுற நீ ஏன் இவ்ங்ககிட்ட பேசுற அந்த மாரிலா பேக கூடாது நீ போய் தனியா வெளாடு நீ போய் தனியா வெளாடு அப்டின் அப்டின் தா சொல்றாங்க அப்போ வந்து ஒரு கூட்டு கு ஒரு கூட்டு குடும்பமா இரு க்குணு எல்லாருமே சேந்து வாழணு எல்லாருமே சேந்து இருக்குணு கூடி வாழ்ந்தாதா அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சு சமுதாயத்துல ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு பார்வ இருக்குனா எல்லாருமே தனி தனியா இருக்குணு அவ்ங்கவ்ங்க தேவைக்கு வந்து அவ்ங்கவ்ங்கதா எடுத்துக்ணு சுயநலமாய் டாங்க எல்லாருமே
ஆய்ட்டா ம் முன்னாடி நம்மோ பக்கத்து வீட்ல பழகுனம்னா நம்ம அத்த மாமா அப்டின் சொல்ட்டு நல் ல்லா ஃபிரெண்டா பழகுவோம்னா எங்கனாலு போலா அப் டி நல்லா ஒரு குடும்பமா வாழுவோ இப்போ வந்து அந்த மாரி வாழ முடியல ம் இப்ப நம்பளே எடுத்க்லா பசங்களே விளாடும் போது சொல்லுதுங்க நீ வந்து ஆம்புளபிள நீ தனியா போய் விளா டு நீ வந்து லேடிஸு நீ தனியா விளாடு அப்டிதா எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க அப்டின் சொல்லுதுங்க அப்டி சொல்லும் போது பச எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்தா விளாண்டாதான தெரியு அந்த மாரி விளாட மாட்டிக்குறாங்ளே ட்டோ இப்ப நம்ம பக்கத்து வீட்ல போய் நம்ம பெண் குழந்தைகள் அங்க போனாலுமே நிப்ப நம்ம பயப்டுற சூழ்நலையா ஆயிர்ச்சு
ஆமா
இப்ப யாரையுமே நம்ப முடியல ம் சூழ்நெல அவ்ங்க நல்லவுங்குளாவே இருந் தாலுமே நம்மளுக்கு வந்து பயோ ஐயோ போய்ர்க்காலே என்ன ஆகுமோ அப்டிங்கிற பய இப்ப நெறையா விஷ்யோ ஆனதுனால நம்மளுக்கு ரொம்பா பயமா இருக்கு
ஆமா கண்டிப்பா
ம்
இதுவே வந்து அப்பலா வந்து ஒரு உறவு மொறைல வந்து பக்கத்துல இருக்கவ்ங்க கூடைய வந்து நம்ம பேசிட்டே இவுங்க வந்து பெரிம்மா இவுங்க அத்த இவுங்க சித்தி அந்த உறவு முறைன்றது வந்து இருந்துச்சு அந்த உறவு மொலையனால வந்து அவுங்கள வந்து நம்ப கம் நம்முளுடைய கொழந்த இவுங்குளு நம்ம கொழந்த மாரிதா அப்டின் சொல்ற அந்த ஒரு மனப்பான்மை எல்லார்கிட்டியு இருந்துச்சு இப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மியே இல்ல இது யாரோடைய கொழந்தையோ எவுங்குளுடைய கொழந்தையோ அந்த மாதிரிதா இருக்கு அந்த உறவு முறைய பேசுனா கூட அந்த வீட்ல உள்ள பெரியவங்ளே வந்து என்ன சொல்றாங்கனா அப்டிலா நீ சொல்ல கூடாது
ம் ஆன்ட் ஆ இப்ப ஆன்ட்டி அங்கிள்ன்னு சொன்னதுனாலயே பா தி அந்த ஒறவு வந்து ரொம்ப தூரமான மாரி ஆய்ட்டு ப்ப அத்த மாமா டின் நம்மோ கூப்டம்னா நம்ம வீட்ல ஒருத்தவ்ங்க மாரி நம்ம இருப்போ அந்த மாரி இப்ப எந்த பஸ் சங்க அத்த மாமான் கூப்டுறாங்க எல்லா ஆன்ட்டி அங்கிள் அப்டின் கூப்புடுதுனாலயே அந்த தூரோ ஆய்ட்டு
ஆமா இந்த இந்த நம்ம குடும்பத்திலே இருக்கவ்ங்ளே வந்து இந்த ஒறவு முறைலா என்ன கூப்டாத இப்டியே கூப்டு ஆன்டி அங்கிளே டீசண்ட்டா கூப்டு அப்டின் சொல்ற அளவுக்கு ஆய்ட்டாங்க எல்லாருமே வந்து அவுங்குளுடைய ஸ்டைலா இருக்குணு ஸ்டைலா இருக்குணு நா எனக் கொண்ணு வய்ஸ் ஆவுல இப்ப அ நம் இப்ப நம்ப சொல்லிதா உங்களுக்கு ஒண்ணு வய்சாக போறதில்ல இல்லைங்ளா அ அ இல்ல நாம் ஆ ஒரு கொழந்த கூப்ட்டு தா உன்னுடைய வய்சு அதிகமாயிருக்கு இல்ல உன் வய்சு கம்மியா இருக்கு அந்த மாதிரி இல்ல இது வந்து ஒரு உறவு முறை அப்பத்துல இருந்தே இருக்கு அந்த காலத்துல இருந்தே இருக்கு இந்த உறவு முறைய இப்டிதா கூப்புடணு இப்டிதா இருக்கணு அப்டின் சொல்ட்டு அந்த உறவு முறைய வா வழிமுறை வழிமுறையா வந்திருக்கு அது வந்து ஏன் இப்ப மாத்தணு இந்த சமுதாயத்துல இல்லைங்ளா ஏன் மாத்துற ஏன் மாத்துறீங்க இல்ல கூப்ட்டுக்கோங் ரையான்
இப்ப எந்தெந்த உறவு முறைனே தெரியல இப்ப உங்க வீட்டுக்கு நாங்க வந்தோ னா நாங்க யாருனே உங்களுக் தெரியல தெரிஞ்சாதனே நீங்க அந்த உறவு முறை சொல்லி எங்கள கூப்பிடுவீங்க அப்படி யாருமே தெரியாத போது என்ன பண்ண முடியு ஆ முன்னால்லா வீட் வீட்டுக்கு வந்த எங்க அம்மா அப்பா எல்லா சொல்லி வளர்பாங்க வந்தனா வாங்க மாமனு சொல்லு வாங்க இவங்க அத்தன்னு சொல்லு அப்படின்னு சொல்லணு வெறுமனையா வாங்கன்னு கூப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள வளத்தாங்க ஆனா இப்போ உள்ள பசங்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரியமாட்டேக்கி என்ன உறவு முறைன்னு தெரிய மாட்டேக்கி அப்படிங்கம்போது அவங்க எப்படி கூப்பிடுவாங்க
ஆ அந்த உறவு முறைன்றது அந்த அந்த ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சு இவங்க இந்த உறவு இந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லா வந்து உறவே இல்லனாலு நம்ம உறவு முறையை வச்சு கூப்பிட்டு இருந்தோ ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல உறவு முறையா இருந்தாலு நீ என்ன கூப்டாத அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோ நம்ம அந்த மாதிரி மாறிட்டோ
உம் உம் உம் உம் ஆமா ஆமா மாறிட்டோ ஆமா கண்டிப்பா ஆ இப்ப அவ பாட்டின்னு கூப்பிட்டாலு ஏ பாட்டின்னு கூப்பிடுற அப்படிங்கறாங்க அவங்க என்ன வயசானாதா இருக்காங்க ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க மாமனு குப்புடாதா அங்கிள்னு கூப்பிடு எல்லாமே தமிழ் வந்து பேசக்கூட ஸ்டைலா இருக்கணு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி கூப்ட்டா ஆ அந்த உறவு முறை நீடிக்குங்கறத அவங்களுக்கு தெரியல நால்லா எ பசங்களை இன்னு யாரும சொல்லட்டா அத்தன்னு கூப்பிடு மாமான்னு கூப்பிடுன்னா நா சொல்லி் கொடுத்துருக்க
கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயமாவே உ உங்க வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கலா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உறவு முறைல்லா முடிச்சட்டே வருது கம்மியாயிட் டே வருது அப்பா அம்மாவ தவிர மிதி எல்லாரு ஆண்டீ அங்கிள் தா கூப்பிடணு பாட்டி தாத்தாவா இருந்தாலு ஆன்டி அங்கிள் கூப்பிடு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் போல அந்த மாதிரிதா போயிட்டு இருக்கு உம் உம்
உம்
நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வழிமுறைய சொல்லி் கொடுத்துட்டு இருக்கிறது நல்லதா நல்ல விதம் மா இருக்கு நா நினைக் கிற இந்த மாதிரி சொல்லி் கொடுக்கறது மூலயமா அவங்களு அவங்களுக்கு அடுத்த வர உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம வீட்ட முள்ளி நமனாலே வந்த சமுதாய ஃபுல்லவுே மா இந்த மாதிரி எல்லா இல்லப்பா ஆ கூட கூட இரு இருக்கவங்களா வந்து உ உங்க கூட பழகுறவங்க சக தோழி தோழன் அவ்ளதா இதுக்கு மேல என்ன இருக்க போகுது நீ ஒன்னா பழகு ஒன்னாவா ஒன்னா போ யார் என்ன சொன்னா என்ன நீங்க அந்த மாதிரி இல்லல்ல அந்த மாதிரி நம்பிக்க வந்து ஒரு பெத்தவங்க பிள்ளைங்க மேல குடுத்தாங்கனாலே அந்த பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணாதுங்க
உ ஆமா பொண்ணுங்கட்ட நம்ம பேசுறத விட பசங்கட்டையு சொல்லி ஒழுக்கமா வளக்கணு அதுதா இப்ப ரொம்ப முக்கியமா போது பசங்கிட்டையு நம்ம ஒழுக்கமா வளக்கலா பசங்கட்டயு நம்ம சொல்லலா உம்
இப்ப தப்பு பண்றது வந்து மொத்தமா பசங்க தானும்னு நம்மலால சொல்ல முடியாது பொண்ணுங்களு இருக்காங்க பொண்ணுங்க தூன்றதுனால தா பசங்க தப்பு பண்றானுங்க அப்படியு இருக்கு பசங்களு தப்பு பண்றவங்களு இருக்கு இதுல வந்து ரெண்டு பேருக்குமே சரி சமமா பாதிதா பொண்ணுங்க தப்பு பண்ணிட்டா ஈச சியா வெளிய வந்துரலா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது ரெண்டு பேருமே சரிசமமா தப்பு பண்றாங்க ஆனா ரெண்டு பேருக்கு சரிசம மான ஒரு தண்டன ஒரு தண்டன வரக்கூடிய ஒரு காலமாவு இருக்கு
ம் ம் ம் ம் அந்த மாரி தண்டனைகள் அதிகமானாதா இப்ப பொம்பளை பிள்ளைங்கள தொட்றவங்க கூட தண்டனைகள் அதிகமானாதா நாளைக்கு ஐயோ இந்த தண்டனை பாத்து அவங்க பயப்டுட்டு அடுத்தவ இன்னு தப்பு பண்ண மாட்டாங்க அந்த மாரி ஒரு தண்டனை கொண்டு வரணு அது கொண்டு வர டீக்காங்களே
அ கண்டிப்பா கண்டிப்பா வரு நினைக்கிறே நம்ம நம்ம வந்து நம்ம பயன் நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்கவங்ககிட்ட சொல் றதுலதா இருக்கு நீ வந்து பேசுப்பா நீ எல்லார்கிட்டயு பேசு எல்லா விதமா பேசு எல்லாமே இருந்தாதா வந் து அப்பதா தெரியு அவங்களுடைய வலி என்னன்னு உனக்கு புரியு உன்னுடைய வலி என்னன்னு அவங்களுக்கு புரியு அப்பதா வந்து ரெண்டு பேரு சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டமா ஓகே பையனா பொறந்தா இந்த மாதிரியான வலிலா இருக் போல அப்டினு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியு பெண்ணு பொன் ஆ ஒரு பையனுக்கு வந்து பொண்ணா பொறந்தா இந்த மாதிரியான ஒரு வலிலா இருக் க்கும் போல அப்டின் சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியு நம்ம எல்லாத்தையு நம்ம பகிர்ந்துக்கிறதுலதா இருக்கு க்கு எங்க வீட்ல இந்த மாரி இருக்கு எங்க உங்க வீட்ல இந்த மாரி இருக் கா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது மூலியமா தா அவங்களுக்கு எப்டி எப்டி இருக் க்கனு நம்மள வாழ் கைய வந்து எப்படி நம்ம அமைச்சுக்கணு எந்த மாரியான ஒரு வழியில போணு அப்டின்ற ஒரு அறிவு வந்து ண அவங்களுக்கு வரு
வரு ம் ம் ம்
யாரு என்ன சொன்னா சமுதாய பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு ஊருக்கு நாலு பே நாலு விதமா பேசுறவங்க பேசிட்தா இரு
ஆமா அவங்க பேசுறதெல்லா நம்ம பாத்தோம்னா நம்ம வாழ்க்கைய வாழவே முடியாது அதனால நம்மளோட இது நம்மளுக் தெரியு நம்ம ஒழுக்கமா இருக்கங்கறது நம்மளுக்கு தெரியு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வாழணு
அவங்க ஒண்ணு வந்து நம் அவங்க ஒண்ணு வந்து நம்ம தட்ல சோறு போட்டு குழம்பு ஊத்தி வைக்க போறதுல நம்ம நம்ம வந்து உழச் சா தா நம்மளுக் சாப்பாடு நம்ம செஞ்சாதா ஆமா இந்த மாரிதா ம் ஓகே தோழி உங்ககிட்ட பேசுனது
மகிழ்ச்சி ஆ சரி ம்